ஹாய்
சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்லா நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ
நல்லாருக்கே
சாப்ட்டிங்ளா சாப்ட்டிங்ளா நல்லாருக்கங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க ஆ சாப்ட்டோ என்ன சாப்ட்டிங்க
நாங்க வந்து ரசம் கூட்டு நீங்க
ம் நா சாம்பாரு இன்னைக்கு வெள்ளி கெழம ங்கறதுனால எதுவு பண்ண முடில அவச அவசரமா போனனால
வெறு சாம்பார் மட்டு வச்சிரு போனே முட்டைய பொறிச்சு சாப்டுங்கன் சொல்லிட்டு வச்சிட்டு போனே
ஆ வீட்ல பசங்களே இப்டிதா சிஸ்டர் பண்ணுவாங்க நம்ம இருந்து பாத்து குடுத்துக்கற மாரி வராது
கலை வீட்டில் இல் இல்லமா
ம் ஒரே நாய்ஸா இருக்கு சிஸ்டர் உங்க சைடு
ஆமா சிஸ்டர் எங்க பையந்தா
அப்படியா என்ன படிக்கிறாங்க பைய
ஃபோர்த்து படிக்கிறா அவங்க மிஸ்சு வந்தாங்க
ஆ ஆ இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம் சிஸ்டர்
எத பத்தி பேசலாம் ம் உங்களுக்கு வேஜ் வேக் ஒர்க் பண்ண பிடிக்குமா வேலைக்கு போயே
ஆ எனக் ஒர்க் பண்ண பிடிக்கும் சிஸ்டர் டீச்சர் தா ஆகணுன் ஆச டீச்சர் ஜாபுக்கு போனும்னு ஆச
போய்ட்டன் நெனச்ச
ஆனா வந்துட்டு இப்ப வந்துட்டு
இப்ப முடியாத ம் ம் ம் சிஸ்டர் இப் இப்ப வீட்ல இருந்த கரஸ்ல படிக்கலாம்ல சிஸ்டர் கரஸ்ல பண்லால ம் ஓகே ஓகே
அதனால வந்துட்டு பண்ண முல்ல
ஓகே சிஸ்டர் அத சரி பண்ணிட்டு யூஸ்வலா நீங்க படிங்க
ம் பொங்களுக் ஒர்க் போனனு ஆச இருக்கா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் இருக்கு எனக்கு வீட்ட போய் அதனால கொஞ்சம் போ முல்ல சூழ்நெல ஆனா ஒர்க் போய்தே ஆகணும் அந்த நெலமையில தா இருக்கே நா அந்த சூழ்நெல தா இருக்கே பைசா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்பங்க வேலக்க வேல கேட்ருக்கேன்னு சொல்லு இதுலதா மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஸ்டோர் இருக்கும்ல ஆர்த்தி சூப்பர் மார்கெட்டு க்கே பேக்கிங் பண்ற வேல இந்தா கு சொல்லுங்கன்ன வேலைக் போனா தா சிஸ்டர் இப்பல்லா சமாளிக்கே முடில சிஸ்டர் வேலைக்கு போகணு என்ன பொறுத்த வரைக்கு அ நம்ம வந்து ஆ இல்ல அவங்க ஒருத்தவங்க சம்பாத்தியம் மட்டும் இது பண்ண முடியாது இப்ப நம்ம இதுல காசு இருந்தா நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு படி செலவு வந்து நம்ம எதோ ச்சு ஒரு சூழ்நில சப்போர்ட்டா இருக்கும்ல அத ஃபினான்சியா பின்னாடி நம்மளுக் சப்போர்ட் பண்ணறாங்கன்ற ஒரு இது இருக்கும்ல
ஆமாங்க சிஸ்டர் நம்ம தன் கையே தனக்குதவிங்கற மாதிரி
ஆமா
நம்ம லைஃப்ப நம்
நம்மதா இது பண்ணணு
நம்ம இருக்கணு எப்போமே ஃபினான்சியலா இன்டிபெண்டன்டா இருக்கணு இருந்தா மட்டும் தா இப்போ வந்துட்டு நம்மளால நம்மளால வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் சர்வீஸ் பண்ண முடி
ஹிராட்டி
ம் ஆமாங் சிஸ்டர்
ஏன்னா வந்து வர ஜென்ரேஷன வந்து ஒரு நம்ப இத வச்சே நம்ம இது பண்ண முடியாது இப்ப அவங் சம்பாரிக்கிறாங்கன் அவங்க சம்பாத் தியத்துல வச்சே நம்ம குடும்ப நடத்தவே முடியாது சிஸ்டர் எ புள்ளய எஜுகேஷன் வளர வளர வந்து இப்போ உங்க பொண்ணுக்கு என்ன ஏஜ் ஆகுது சிஸ்டர்
எங்க பாப்பாக்கு வந்து டூ இயர்ஸ் ஆகப்போகுது
டூ இயர்ஸ் ஆகப்போது இப்போ இன்னு டூ இயர்ஸ்ல வந்து எப்டி எல் கே ஜி சேர்த்துருவீங்ளா சிஸ்டர்
ஆமா இப்பவே விக்கிற வெலவாசிக்கு எல் கே ஜி யே வந்து சி பி எஸ் சி னா ஒரு அமௌண்ட் சொல்றாங்க ஸ்டேட் போர்டுன்னா வந்துட்டு எய்ட்டி எய்ட்டி அபோ வந்துரு ஒரு இயர்க்கு அது எப்படி நம்ம சமாளிக்க ப் போறோ அப்டிங்கறத நெனச்சாலே வந்துட்டு நம்மளுக்கு பயமா இருக்கு
விட்டு வச்சு நம்ம இது பண்ண முடியாது சிஸ்டர் ஏன்னா நம்மளு ஒரு இதுக்கு பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனு போன்க இதா இருக்கணு அதனாலே நம்ம வேலைக்கு போய்தா ஆன் சிஸ்டர் அந்த சூழ்நில இப்ப எல்லாரு ஆனா வேலைக்கு போம்போது ஒரு இது கெடைக்கு தெரியுமா சிஸ்டர் ஒரு நம்பிக்கை கெடைக்கு கான்பிடன்ஸ் கெடைக்கு நம்ம இப்ப வேலைக்கு போனோ வச்சுக்கோங்கலே அதுல ஒரு கான்டன்ஸ் கிடைக்கு பாத்துருக்கீங்ளா வேலைக்கு சேற பெண்கள்ல்லா பாத்துருக்கீங்ளா அதே மாரி நம்ம ஆக்டிவாவு இருப்போ அப்ப ஒரு
தைரியமா இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க ம் அது ஒரு ரொட்டின் நம்மளுக்கு வந்து நம்மள வந்து சுறுசுறுப்பா வக்கு
ஆமா மை மைண்டு ஃப்ரீ ஆகு இதாகு ரிலாக்ஸ் ஆகு ம்
இப்டி நம்மளுக்குன் ஒரு பொறுப்பு வந்துட்டா அத வந்துட்டு நம்ம வந்து அது ஒரு ஈடு பாட்டோட செய்யு போது ஒரு மன திருப்தி கெடைக்கு நம்மளுக்கு
நம்ம வந்து கஷ்டப்பட்டாதா இப்ப வந்துட்டு அதுக்குள்ள கூலி கெடைக்கு அப்டின்பாங்க
ஆமா கஷ்டப்பட்னு அப்ப எப்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க் போடதா ஆகணு நம்ம ஹார்ட் ஒர்க் போட போடதா அந்த நம்ம போற இதுக்கு ஒரு இது கெடைக்கு நமக்கு நம்ம ந வேலைய நேர்மையா நல்லா செஞ்சோன் ஒரு கான்ஃபிடன்ஸ் கெடைக்கு நேர்மையா இருக்
அடுத்து நம்ம எப்டி முன்னேறலாங்குற வந்து இருக்கு இப்டி நம்ம முனை இனி நம்ம கிச்சனுக்குள்ளே நம்ம இருந்தோன் வச்சுக்கோங்களே நம்மளுடைய இது வந்து
து ரெண்ட் ஹவுஸ்ல தா இருக்கோ எனக்கு வந்து அடுத்து வீடு கட்டணு வீடு கட்டணுன் ஒரு இதுல இருக்கே நா எப்டியு இன்ஷால்லா ஒரு வீட கட்டிறணு ஏன்னா ரெண்ட் ஹவுஸ் மாறிட்டே இரு முடில மாற மாற வந்து ஒ இது தான் அதிகமாகுது ரெண்ட்டு அதிகமாகிட்டே தா போது அ
ரெண்ட்டு அதிகமாகறது மட்டும் இல்லாம அந்த சாமான நம்ம எடுத்துட்டு
எடுக்கணோ அதுக்கு ஜ காசு கட்னும்
ம் அது ஒரு செலவா இருக்கு
அ ஆமா அந்த இதுனால நம்ம ரொம்ப செரமமா இரு இப்போ ஓன் ஹவுஸ்னா நம்மளுக்கு அந்த இது கொஞ்சோ ப்ராப்ளம் வேற கரண்ட்டு பில் மட்
ம் ஆமாங்க சிஸ்டர் நா அதனால வந்துட்டு இப்ப ஒர்க் போறவகள பாத்தாலே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது நம்மளு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா ஒரு ஃபினான்ஷியலா ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட மாட்டோமா அப்டிங்கற ஒரு ஏக்கம் வந்து எல்லா ஹவுஸ் வைஃப் கிட்ட எத்தனையுமே இருக்கு இப்போ உள்ள இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கனா
ஆமா இக் கூறி எழுதுங்கம்மா
அது பிசினஸ்ல எறங்கிட்டாங்க ஹோம் பேக்
ஆமா ம் ஆமா அந்த ஹோம் ஹோம்பேக் என் கேக் அ கேக் பண்ணி
ம்
அந்த வில்லேஜு தா ஃபஸ்ட் எதுவுமே பெண்கள் தா இப்ப அதிகமா ஒர்க் பண்றாங்க ஒரு சர்பத் ம இந்த சரபத்ன்னு சொல்லிட்டு அத மொதகொண்டு அவங்கதா இது பண்றாங்க ம் எல்லாமே வந்து செஞ்ச செஞ்சு ஹோம்மேடா செஞ்சு இப்ப செஞ்சு டெலிவரி பண்றாங்க நா அதுவு முஸ் முஸ்லீம் பெண்கள் நெறைய இது பண்ண ஆரம்பிச்டாங்க
ஆமா முஸ்லீம்னு கெடையாது அந்த மாரி சொல்ல முடியாது எல்லாருமே எல்லா விதத்திலயுமே வந்து டு சொந்தமா வந்து ஓனா அந்த நைட்டி வாங்கி சேல் பண்றது டெஸ் ட்ரெஸ் வாங்கி சேல் பண்றது இந்த செல கிராமங்கள்ல எல்லா வந்துட்டு கடைக்கு போணுனா பஸ்ஸு வசதிக் கூட இருக்காது அந்த பஸ்ஸு வசதி இருந்தா வந்து ஊருங்களுக்கு என்ன பண்றாங்க மொத்தமா இப்ப ஆன்லைனு ஆன்லைன்ல மொத் மொத்தமா வந்து மொத்த சில்லறை வியாபாரிங்களுக்காகவே வந்துட்டு இந்த மொத் மொத்த வியாபாரிகள் வந்து ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிச்சிடுறான் ஆன்லைன்ல வந்துட்டு இந்த மாரி பண்றது இந்த மாரி பண்ணி அவுங்க வந்துட்டு இது பண்ணலா அந்த மாரி டெவலப் பண்ணி போயிட்டே இருக்காங்க அந்த மாரி டெவலப் பண்ணி ஒருத்தவங்க வீடு வாங்கிட்டேங்கிறாங்க ஒருத்தவங்க கார் வாங்கிட்டேங்கிறாங்க அவங்களுக்கு விருக்க வீடே இரு இருக்காம வீடு வசதியே இல்லாம் மா இருந்து இருந்து வந்தவுங்க தா அவுங்க பாத்தீங்கன்னா அவுங்களோட பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா அப்டிதான் இருக்கு அவங்க வந்துட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணி இது பண்ணி வந்த வந்தோங்கதா அந்தமாரி நம்மளு அதெல்லா பாக்கமோது ஆனா நம்மளுக்குன் ம் சப்போட் பண்ண மாட்டிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து என்க் சப்போட் பண்றாங்க சப்போட் பண்றேன் பண்றே சொல்றாங்களே தவுர என்கரேஜ் பண்ண மாட்டி கிராங்க சப்போட் பண்ண மாட்டிக்கிறா உனக்குல்லா வராது உனக்கு வராது உன்னால முடியாதுங்குற டிஸ்கரேஜ்
ஆ அததா ஃபஸ்ட்டு சொல்றாங்க அததா ஃபஸ்ட்டு சொல்றாங்க
உன்ன உன்ன ஓங்கிட்ட வாங்குவாங்களா ஒன்னினால பண்ண முடியு உன்னால பண்ண முடியு நீ பண் ணு ம் பண்ணு சொல்ல மாட்டிக்கிறாங்க
ஃபஸ்ட்டு ஸ்டாடிங்ளே போ னால முடியாது நீ பண்ணாத ஏ சொல்றீங்க ஏ சொல்றீங்க
ஒட்னது வேலையே இனிக் இல்
தெர்ல
அந்த மாரி வந்துட்டு பெண்கள் வந்து இப்ப எவ்ளவோ வந்துட்டு பணியாளர்கலெல்லா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்ளோ கஷ்டோ அந்த மா அந்த வேல ஆனா அவங்களுக்கு அது வந்து நம்மளோ இதுவதா அவுங்க வந்து சுத் த்தம் பண்றாங்க நம்மளுடைய ஏரியாவ நம்மளுடைய சுற்று சூழல அவுங்க வந்து சுகாதாரமா பாத்துக்கறாங்க அப்டிங்கற பட்சத்துல அதுல கூட இப்ப எவ்ளோ பெண்கள் வந்து வந்துட்டாங்க
இருடா
வந்துட்டாங்கா அப்டிங்கிற மாரி சேரிங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாய்
ம் ஏ சிஸ்டர் என்னாச்சு
இல்ல சிஸ்டர் டைம் முடிஞ்சிருச்சு
இல்ல சிஸ்டர் முடில அதுவா கட் ஆகும்ல
இல்ல சிஸ்டர் அது இப்ப ஒரு ஒருத்தங்க சொன்னாங்க அதுவா கட் ஆகாது நாம கட் பண்ணணு கட் பண்ணாதா நம்மளுக்கு அடுத்த தேட்டி கால்ஸ் வந்து இதுவாகுங்கற மாரி சொன்னாங்க அது என்னன் தெரியல அதனால வந்துட்டு எனக்கு அது பழக்க தோஷத்துல வருது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நீங்க சொல்லுங்க உங்களுக் க்கு வந்துட்டு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு
எனக்கு ஒர்க் போணுன்னுதா இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஃபினான்சியலா ரொம்ப இதா இருக் டவுனா இருக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகணு வீடு கட்டணு நம்மளு எல்லாரு முன்னாடி வீடு கட் டிரணு யாரெல்லா சொன்னாங்களோ கட்ட முடியாது
ம் நமக்குன் சொல்லிக்கிற ஒரு குச்சியாவது இருக் கணுன் சொல்லுவாங்க
இருக்கணு எப்பயுபோல முடியாது எ ஹஸ்பண்ட் நீலா வேஸ்ட்டு உன்னால பண்ண முடியாது இதெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம முயற்சி பண்ணணும்
ம்
இதான் எனக்கு ஒரு இதுல இருக்கே நா வீடு கட்டிறன்னு எப்படியும் நம்ம நாளையு முடியும் ஏன் பெண்கள்னால சாதிக்க ஏன் தனியா இருந்து சாதிக்கலையா சிஸ்டர்
எவ்ளோ பெண் நம்ம அம்மாமார்களே எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டா எங்க அத் அத்தை எனக்கு நா சின்ன புள்ளைல இருக்கும் போதே எங்க அத்தா மவுத் ஆகிட்டாங்க சிஸ்டர் அப்ப வந்து தனியா ஒத்த பொம்பளயா தா இருந்து அவங்க சம்பாரிச்சு இது பண்ணாங்க அரிசி என்ன பண்ணுவாங்க ரேசன்ல அரிசி வாங்கி அதை ஒரு ஆளா தூக்கிட்டு வருவாங்க முப்பது கிலோவோ ஐம்பது கிலோவோ அறுபது கிலோனு தூக்கிட்டு வருவாங்க
ஆ